ஹலோ வணக்கம் தோழி எப்டி இரு
வணக்கம் ஓ நல்லாருக்கே நீங்க
நாங்க நல்லா இருக்கோ வீட்ல அப்பா அம்மா வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
அம்மா அப்பா எல்லா ஊர்ல இருக்காங்க ஹஸ்பெண்டு கொழந்த
ஓ நல்லாருக்காங்ளா சாப்
ஆ நா சாப்ட்டே பைய சாப்ட்டு ஸ்கூலுக் போய்ட்டா அவர் இப்பதா எந்திரிச்சாரு காஃபி வெக்க போற அவருக்கு
அப்டிங்ளா பசங்க பைய என்ன படிக்கிறாங்க எவ்வள என்ன சாப்டுட்டு போனாங் அப்டிங்ளா என்ன சாப் ட்டு போனாங்க பசங்க ஆ கொழம்பு
கொழம்பு வந்து தட்ட பயிர் கொழம்பு வெச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது வந் து என்னோட தங்கச்சி ரெஸ்பி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தா சுண்டல் கொழம்பு வெக் லான்ட்டு பிளான்ல இருந்தே பட் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த ட்ரை பண்ணுவோ அப்டின் சொல்லிட்டு தட்டைப்பயிர் கொழம்பு முருங்கைக்கா கத்திரிக்கா அதெலா போட்டு செஞ்சு வெச்சே
ஆ சரிங்க சரி மத்தியான என்ன சாப்பாடு குடுத்து விட்ருக்கிங்க கொழந்தைக்கு லஞ்சுக்கு
ரைஸு அதே கொழம்பு பீட்ரூட் பொரியல்
ஆ சாப்டுவாங்களா அதே கொழம்பு மத்தியான வேலையிலு திருப்பி
ஆ சாப்ட்டுக்குவாங்க அதெல்லா
சரிங்க சரி எப்
மார்னிங் தோசைக்கு தா அது குடுத்தே சோ சாப்ட்டுக்கிட்டா அவனுக் புடிச்சுருந்தது
சரிங்க தோழி சரி சரி எப்டிங்க தோழி பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து அந்தந்த நாளைக்குள்ள விஷயங்களெல்லா பகிர்ந்து பண்றாங்ளா உங்ககிட்ட
ஆ ஏதாவது இம்பார்ட்டனா இருந்தா சொல்லுவாங்க
அப்டிங்ளா நீங்களா எதுவு கேட்டுக்க மாட்டிங்ளா காலையில இருந்து என்ன பண்ணிங்க ஜாலியா இருந்திங்ளா வெளையாடு
இல்ல சொல்லுவா படுக்கும் போது சொல்லுவாங்க
அப்டிங்ளா வெறு தூங்கறப்பதா
ஆமாமா தூங்கும் போது ஆ ஹா வரும்போது வ ம் வரப்ப சொல்றதே இல்ல
ஓ சரிங்க வந்து என்ன பண்ணுவாங்க பசங்க
வந்தொன்னே எதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா சாப்ட்டுட்டு வெளயாட ஆரம்பிச்சிருவாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஃபிரெண்ட்ஸ் பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்தாங்கனா வெளாட போயிட் டு ஒரு செவன் ஓ கிளாக் வருவாங்க அப்பற டூசன் ஆ இது ஹோம் ஒர்க் முடிஷ்ட்டு டூஷன் எல்லா இல்ல ஹோம் ஒர்க் முடிஷ்ட்டு ஆ ஆமா ஹோம் ஒர்க் முடிஷ்ட்டு சாப்புட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் படுத்துருவாங்க
புரியுதுங்க தோழி ஏன்னா இப்ப உள்ள குழந்தைகள் வந்து நம்ப ரொம்ப உங்களுக்கு கட்டுப்படுத்துணோ அப்டின்னா அவுங்களுக் ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்ரு அதனால முடிஞ்சளவு கொஞ்ச ஃப்ரீயா விடணு படிக்கவு செய்யணு அந்த மாரிதா வெச்சுக்கணு குழந்தைகள
ஆமாமாங்க ஆமாங்க
ஏனா இப்ப உள்ள வந்து நம்ப இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம எந்த கொழந்தைகளைமே நம்ப முடியல சிறுத் குழந்தைகளுக் கூட தப்பான முடிவுகள் எடுக்கறது அதிகமா இருக்கு பாத்துட்டுதா இருக்கோ நம்ம சமூக வலைதளங்கள்ல அவுங்க என்ன விரும்பி சாப்டுவாங்க உங்க கொழந்தேங்க
எங்க வீட்ல அவ வந்து ஜங்க் ஃபுட்தா சாப்புட்றதுவு
ஓ அதாவுது பயிறு கொண்டக்கட்ல இது மாதிர்லா இல்ல எல்லாமே கேக்கு பப்ஸு
ஆ அந்த மாரியே வெளிய போனா மட்டுந்தா வீட்ல அந்த மாரியெல்லா செய்யிறதில்ல ஹெல்தியாவே சாப்புட்றதில்லைங்க ரொம்ப ஃபோஸ் பண்ணிதா குடுக்குற மாரி இருக்குங்க
அதாவ்து நீங்க வந்து இந்த முள கட்டிய பயிர்கள்லா இருக்குல்ல அதெல்லா வந்
அதுல சாப்புறது இல்ல அ அதுனாலதா இதுல ஸ்கூல்ல வேணா ஒரு ஆப்ஷன் குடுத்துரு க்காங்க அவுங்களே வந்துட்டு தா எ இது குடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் குடுக்குறாங்க கம்பு லட்டு ராகி மா இ து கஞ்சி அந்த மாரி குடு
பண்ணி குடுக்கலால
அது இங்க சாப்புட மாட்டிக்கிறாங்க நா செஞ்சு குடுக்குற ரெடிதாங்க இங்க சாப்புட்றக்கு அவெ சாப்புறதில்லைங்க அவெ எல்த்தியாவே சாப்புர்றதில்லைங் சாப்ட்டா போது அப்டின் ஆ சாப்டுவாங்க
அப்ப நீங்க என்ன பண்ணனுன்னா முள கட்டிய பயிர் சொல்லுவாங்கல்ல பயிறு பயிறு அந்த முள கட்டிய பயிற்ல வந்து மோமோஸ் பண்ணி குடுங்க அதாவுது மு முட்டக்கோஸு கேரட்டு பீன்ஸு அப்றமா இந்த மொள கட்டிய பயிறு இதுல்லா போட்டு காய்கறி போட்டு அதாவுது காய்கறிகளு முட்டகோஸ் கேரட்லா இருக்குல்ல நம்ம எப்பிடி மோமோஸ் பண்ணுவோ அதேதா எப்டி நம்ம மோமோஸ் பண்ணுவொமோ அதேதா எண்ணெய்ல வந்துட்டு கொஞ்சமா பூண்டு கொஞ்சமா லைட்டா இஞ் சி லைட்டா ரொம்ப போட வேண்டா கொழந்தைங்களுக்கு புடிக்கலன்னா வெறு பூண்டு மட்டு போட்டுக்கோங்க அப்றமா வெங்காயம் அடுத்து முட்டக்கோசு அப்றமா கேரட் அப்றமா பீன்ஸ் போடுங்க ஏனா பீன்ஸுங்குற டக்குன் வெந்துடு நல்லா வதங்குனதுக்கப்றமா ஆ இதுருக்கு பாத்தீங்ளா முளகட்டிய பயிறு அத வந்து கொஞ்சொ உரு த்தி வச்சி அந்த இதுல போட்டுக்கோங்க அந்த காய்கறிகள்ல போட்டு அதயு ரொம்ப வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நீங்க சோயா சாஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்டின்னா கொஞ்சமா ஒரு டீ ஸ்பூன் கொஞ்சமா வந்து சோயா சாஸ் போட்டுக்கோங்க அப்பிடி சோயா சாஸ் வேண்டா அப்டின் நெனச்சீங்கன்னா
ட்டு மாறிடுச்சுன்னு சாப்புட மாட்டாங்க அவனுக்கு நல்லா தெரியுங்க டேஸ்ட்டு எப்டி எப்டின் சொல்லிட்டு நானே வந்து இப்ப எக்கு கூட சாப்புட மாட்டிங்குற டாக்டர் கண்டி ப்பா இந்த நகமெல்லா கொஞ்ச பேந்துட்டு வருதுங்க கால்ல சோ சோ இதெல்லா சத்து கொறைபாடா இருக்குது அப்டின்ட்டு வால்நட்டு ந வாங்கி வச்சு நாந்தா சாப்டுட்ருக்கே இப்ப வேற வழியே இல்லைனா நானு வந்து ட்டு எக்கு கண்டிப்பா ஒன்னு குடுக் சொல்லிருக்காங்க அதுவு சாப்புறதில்ல இப்ப வந்து பேன் கேக் வேணா விரும்பி சாப்டுவே என்ன பண்றது ஒரே ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டு அ வீட் ஃபிளேவர் எடுத்துட்டு கோதும்மாவு எடுத்துட்டு அதுல ஒரு முட்ட ஃபுல்லா ஒ ஒடச்சு ஊத்தி ஒரே ஒரு பேன் கேக்கு அவனுக்கு மட்டு வர்ற மாரி ஒன்னுன்னா ஃபுல்லாமே அவ அவனுக்கே குடுக்குற மாரி இருக்குமா இப்போ அதுல ஒரு முட்ட அவ சாப்பிட்ற மாரி இருந்தாவே கொஞ்ச சாட்டிஸ்வ்கேஷனா இருக்கு அந்த மார்
து நட்ஸு சாப்பலன்னா ஊர போட்டு மார்னிங்ல வந்து அது ஒரு மில்க்ஷேக் மாரி அடிச்சி குடுத்
அந்த மாரியே குடுத்து பாத்தேங்க அவ சாப்ட மாட்டேங்கிறா நா பண்ணா த இதே இல்லைங்க நானு எப்டி எல்லா செய்வே தெரியுங்ளா எவ்ளோ டேஸ்ட்டியா செய்ய முடியு என்னது
அதாது இப்ப வந்து நீங்க எல்லாமே போடுவீங்கல்ல அவுங்ளுக்கு ஒருவேல சுகர் வந்து கொஞ்ச கம்மியா இருக்கிற மாரி இருந்தாலு குடிக்க மாட்டாங்க அவுங்ளுக்கு ரொம்ப சுகர் வேணு அப்டி இல்லன்னா வந்து தேன் இருக்கு பாத்தீங்களா தேன வச்சி கொஞ்சம் ஆ தேன வந்து கப்புல டெக்கரேட் பண்ணிக்கோங்க கப்புல டெக்கரேட் பண்ணி தே அதாது கப்புல நம்ம சாக்லேட் ஷிறப்பு ஊத்தி அப்டியே ஒரு மாரி பூ ஷேப்லா வருல அந்த மாதிரி ஊத்தி டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கப்றமா போட்டுட்டு எ ஒரே ஒரு வேஸ்ட் ஃபர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா கடையில வாங்குவீங்க பாத்தீங் நம்ம வாங்குவோல ரோல்ஸ் வேஃபர் அந்த மாதிரி அவனுக்காக சும்மா எவ்ரிடே வந்து சின்ன துண்டா ஒன்ன வந்து பாதியா கட் பண்ணி அந்த ஜூஸ்க்கு மேல வச்சி ஒரு சாக் லேட் ஜூஸ் மாரி குடுங்க இது சாக்லேட் மில்க் ஷேக்கு நாலு வயசு நாலா கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு அது சாக்லட் மில்க்ஷேக்கா என்னன்னு அவுங்ளுக் தெரியாது அவங்க கலர வச்சே கண்டுபிடி பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி பண்ணி குடுங்க இல்லன்னா கேழ்வர ட்ட இது இருக்கு பாத்தீங்களா கம்பு கேழ்வரகு சொல்லுவாங்களா ராகி அந்த ராகில வ ராகி பவுடர்ல வந்து நீங்க கொஞ்சமா அவனுக்கு என்னைக்கு என்னைக்கெல்லா வந்துட்டு இந்த மாரி ஜூஸ் குடுக்க போறீங்களோ அதாது மில்க் ஷேக் குடுக்க போறீங்ளோ அப்ப மட்டு கொஞ்சமா ராகி இருக்கில்ல அந்த ராகிய வந்து நல்ல அதாது கொஞ்ச சாக்லேட் ஷிரப்பு மாதிரி கொஞ்சமா அதுவு ரெடி பண்ணி அந்த மில்க் ஷேக்ல ஆட் பண்ணி குடுத்தீங்கன்னா அது ஒரு சுவையா இருக்கு ஒடம்பும் போடு கேழ்வரகு அதாது கம் அது வந்து ஒடம்பும் போடு அது பண்லாம அவுங்களு சாப்ட்ட மாதிரி இருக்கும் எங்க வீட்டு கொழந்தைங்களுக்குலா அந்த மாதிரிதா க்கறது எங்க நாத்தனாரு பசங்களா இருக்கட்டு எங்க அன்னி பசங்களா எல்லாமே நா வந்து பாக்குறப்போ அவங்க அந்த மாதிரி செஞ்சி குடுக்குறாங்க அது நம்மளுமே சாப்ட்டுக்கலா
செரி செரி செரி
ஆ அந்த மாரி செஞ்சி குடுங்க வீட்லே வந்து பூஸ்ட் த்து பண்ணுங்க அதாவது நம்ம இது இருக்கு பாத்தீங்களா அ இப்ப பிரவுன் அதாது சொல்லுவோல ராகி பவுடர் ராகி பவுடர் வந்து ராகி ஏ வந்து நல்லா வறுத்து பொடிச்சிடுங்க அதுக்கப்றமா அது கூட நா சொன்னல நட்ஸு அந்த நட்ஸ் எல்லா வருத் த அதுவு பொடிச்சிடுங்க தேவப்படும் போது பால்ல மட்டு ஒரு ஆத்து ஆத்தி குடுங்க அப்றமா அது வந்து ஓகே இது பூஸ்ட் ட்டு போ பூஸ்ட்டு போல இல்லன்னா சாக்லேட் ஜூஸ் போல அப்டின் சொல்ட்டு குடிப்பாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க
சேரி ஓகே ட்ரை பண்றேங்க
கொஞ்ச நீங்க கொஞ்சோ அவங்க நம்மதா பாத்துக்குணு அவங்க சாப்ட மாட்டாங்கதா வேற வழி இல்ல இப்ப உள்ள காலத்துல சொல்ங்க நம்மளுக்கே சாப்ட புடிக்க மாட்டேங்கிது அவங்க மட்டு எப்டி சாப்டுவாங்க சொல்லுங்க
ம்மா ஆமாங்க
ஆஹமா
அ நீங்க சொல்றீங்கல்ல மொளக்கட்டன பயிறு அது எனக் கி நானே சா கொஞ்ச ஒரு வ நானு நைப்பே ஹெல்த்தியா சாப்ப ஆக்சுவலி ஹெல்த் தியாதா சாப்புடும்னு வேற வேல வே வ
ஆ புரி
பண்ணிருக்கு வந்து ஹெல்தியா தா நா சாஃப்டு ஆகணும்னு வேற வழி இல்ல பட் எனக்கு மத்ததெல்லா சாப்டுவ இந்த மொளக்கட்ன ஆமா ஆமாங்க
ஓகே ஓகே மறுமுற பேசும் போது அந்த வெயிட் லாஸ் பத்தி பேசிக்கிலா
ம் டைம் ஆயிடுச்சிங்ளா
இல்ல இல்ல இல்ல வெயிட் லாஸ் பத்தி மறுமுறை வந்து தெளிவா பேசலான்னு இப்போ வந்து வெயிட் லாஸ் பாட்டு அப்டி சொல்ற ஆ சரிங்க தோழி ஆமா தோழி ஆமா தோழி இப்ப எப்டி தோழி உங்கப் பசங்க வந்துட்டு இனிமே தா எப்போ வரைங்க்ளா இல்ல இது சாயந்தர வரை க்கிங்ளா ஸ்கூல்லு ஓ இன்று மட்டுமா எல்லா நாட்களுமா
எல்லா நாளுமே
எல்லா நாளுமேங்ளா நீங்க தா போய் கூப்டிறீங்ளா இல்ல ஸ்கூல் வேன் இல்ல ஆட்டோ அ அப்டிங்ளா ஆனா ஆசப்ப டுவாங்களா நீங்க கூட்டிட்டு
இல்ல இல்ல நாங்க கொண்டு போய் தா விட்டுட் ருந்தோ ஆ அவனுக்கு பஸ்ல வரன்னு ஆசைப்பட அதனாலா பஸ் வச்சு விட்டு இருக்கோ அவங்க வேன்ல வரு ஆமா ஆமா அவனுக்கு அதுல போகுன்னு ஆச நாங்க போய் போய் தா கூட்டிட்டு வந்துட்டு இருந்தோ
ஒருவேள அவங்க பசங்க எல்லா வர்றத பாத்து அவங்களுக்கு ஒரு ஆச ஏற்பட்டிருக்கு புரியுதுங்க தோழி
ஃப்ரெண்ட் அதுலதா வரா ஆதித்தன்னு அவ கிளாஸ்மேட்டு அதனால ஆமா ஆமா ஆமா ஆமாங்க
சரிங்க தோழி நம்ம இந்த பேசிய நேரம் வந்து ரொம்ப நல்லா அருமையா இருந்தது சில குறிப்புகளு நடக்குதுங்க தோழி கண்டிப்பா மறுமுறை பேசும்போது நம்ம வெயிட் லாஸ் பத்தி கண்டிப் பேசலாங்க தோழி நன்றி வணக்கம் தோழி குழந்தைகள் நல்லா பாத்துக்கோங்க அதாவது ஆரோக் ஆரோக்கியமான உணவு நல்ல உணவுகள்லா குடுங்க தோழி
ஆ ஓகே கே
நன்றி வணக்கோ
வண்க்கு